ஹலோ ஹாய்ப்பா வணக் கம் எப்டி இருக்கீங்கோ
ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்க சாப்டீங்ளா
சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டம்ப்பா என்ன ஸ்பெஷல் உங்கள்து
னோடது ஒண்ணுமே ஸ்பெஷல் இல்ல நீங்க என்ன ஸ்பெஷலா சமச்சீங்க
நா வந்து இன்னிக்கு மக்ரோனி சுட்டுத்தாங்க ஃப்ரெண்டு ஆ அது சாப்ட்டோ அது கூடவே வந்து எக் க்ரேவி ஆர்டர் போட்ருந்தோ அதுக்கு சப்பாத்தி பண்ணிட்டு சிம்பிளா முடிச்சுட்டோ பெருசா ஒன்னு செய்யல இன்னிக் ஆமா நீங்க என்ன சாப்ட்டீங்கோ
ம் நா தோச சாப்ட்ட தோச சிக்கன் கிரேவி
சூப்பர் நல்லா நான்வெஜ்ஜா சாப்பறீங்க போல
அப்படிலா இல்ல
வீட்டுல செஞ்சிருவாங்களா நீ நீங்களே தா செய் கால எப்படி இப்ப ஈஸி மெத்தட்ல செய்றீங்களா எப்படி செய்றீங்க
நானா நா சிக்கன் கிரேவி ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரி வைப்ப வீட்டுல சும்மா என்ண மட்டும் ஊத்திட்டு கருவேப்பில
உம்
காஞ்ச மிளகா அப்புறம் வந்துட்டு சிக்கன்
ம்
எல்லாத்தையும் ஒன்னா போட்டு
உப்பு கறின்றாங்களா அந்த மாரி
ம் ஆ அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் நீங்க மஞ்சத்தூள் மட்டும் கொச்ச தேங்காய் மட்டும் போட்டீங்கன்னா உப்பு கறியாயிரும் அதுலயே வந்துட்டு நீங்க வந்துட்டு வேற ஸ்பைசஸ் சேத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா
ஆ இது நல்லா இருக்கு இருக்குதாப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன் காஞ்ச மிளகா போட்டு செய்யறது நம்ம எதுவுமே அதுல ஆட் பண்றதுல வெறும் காஞ்ச மிளகா உப்பு இப்படிதான் போட்டு செய்வாங்கட்டு நல்லா இருக்குமா அது
நல்லாதா இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறப்ப நமக்கு ஒரு மாதிரி டி நல்லா தெரியும் அப்புறம் போக போக டேஸ்ட் பழகிரும்
ஆ ஆ ஆ நான் இன்னும் செஞ்சது இல்ல பட் ஆனா கேள்விப்பட்டிருக்கன் நறைய பேரு சொல்லுவாங்க அதுக்குதான் கேட்டேன் இ இல்ல மொத்தமே இவ்ளதான் போடுவீங்களா குக்கிங்க்கு
ஆமா அவ்ளவுதான்
கஞ்சி மிளகா இது உப்பு சிக்கனு
ஆ அவ்ளதான் உங்களுக்கு வேணுனா நீங்க வெங்காய சேர்த்துக்கலாம் மஞ்சத்துள் தூள் சேர்த்துக்கலா நம்ம இஷ்டம்ன்தா நம்ம இஷ் இஷ்டத்துக்கு எது வேணா மாத்திக்கலாம்
ம் ஹிம் நான் அப்படி செய்ய போ மாட்டேன் பெப்பர் டிரையி இந்த மாரி எல்லா ல்லாம் வேன்னா செய்வேன் ஆ இது இந்த மாரி பிரி நா அவ்வளவா செஞ்சது இல்ல எங்க சிக்கன் வாங்கிட்டு வந்தாவே மேக்சிமம் இந்த சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் ஒரு மாரி கேட்பாங்களா அது தோச இட்லி சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அவர மாரினா நம்ம கிரேவி ஆப்ஷனுக்கு போயிறது எப்பவுமே இந்த ட்ரை ஆப்ஷன் ரொம்ப ரேர் தான் இப்ப இது ஒண்ணுஸ் செஞ்சுட்டுா அதுக்கு ஏதாச்சு செய்யணும் இல்ல
நா அப்படிலாம் இல்ல எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் ஒரு ரெண்டு கிரேவி அந்த மாரிப் பண்ற மாதிரி இருக்கும் அதனா
ரெண்டுதா சிக்ஸ்டி பஃபைவும் அந்த மாரியும் போடுவோம் ஆ சிக்ஸ்டி பைவ் போட்டுவோ அப்படி இல்லனாக்கா பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோ ஆ இல்லன்னா பிஷ் வறுவல் இப் எப்படி செஞ்சுருவோ
நீங்க பிரியாணி எப்படி பண்ணுவீங்க
ஆ நா பிரியாணி வந் ந்து பாஸ்மதி ரைஸ் இருந்தாலு செரி ஒரு சில டைம் பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுவே ஒரு சில டைம் சீரக சம்பால பண்ணுவே
நீங்க காரோம் உப்பெல்லா அதிகமா போடுவீங்களா இல்ல கம்மியா
ரொம்ப அதிகமாலா இல்லப்பா பசங்க சாப்பிட மாட்டாங்கோ அதனால ஒரு மீடியமா போடுவே அ எல்லாருமே சாப்பலா அந் ற்றளவுக்கு போடுவே ஒரு சிலர் தெலுங்கு அவங்கல்லா வந்து நெறையா அப்படியே ஹெவியா சாப்பிடுவாங்க இந்த ஆந்திர சைடு எல்லா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா நாங்கப் போட மாட்
எனக்கு அப்படி பண்ணா புடிக்காது எனக்கு கொஞ்சோ மீடியமா இருக்குனு எல்லாமே
பஸ் ஆமா பசங்கோ பசங்க சாப்பிடணு இல்ல மெயினா நா அது மெ மைண்ட் பண்ணி தா வந்து மீடியமா போடுறது அவங்களுக்காகவே குறைச்சிட்டோம்ப்பா ஆல்மோஸ்ட் இப் இப்போ கொஞ்சோ பசங்க பெருசாயிட்டாங்கன்னு அப்படியே கொஞ்சோ ஜாஸ்தி பண்ணிக்கணு முன்னோட முன்ன வந்து இன்னு ரொம்ப கு இருந்தாங்க அப்ப சுத்தமா கொஞ்சோ காரோணா கூட சாப்பட மாட்டாங்கோ இப்போ வந்து ஓரளவு. பழகிடங்கோ வந்துட்டுனு நா வந்து செய்ய ஆரம்பிச்டா அதுதான்ப்ப பிரியாணி நா வெங்காய வந்து நீட் நீட்டா கட் பண்ணிப்ப ஒரு ஃபோர் ஃபோர் ஆனியன் அப்படி எடுத்துப்பே ஆ. அரிசி வந்து எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு அளந்து எடுத்துக்கணு தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி அப்படியே போட் க்கணும் கட் பண்ணி ஸ்லைசா ஆ தம் தம் தா பண்ணுவோ ஆ குக்கர்ல அதிகமாக செய்ய மாட்ட இது நல்லா இருக்கு கொஞ்ச தம்ல பண்றது. குக்கர்லனா அப்படியே விசில் விட்டுருவோ அது. அதுவு ஒரு டேஸ்ட் தா நிறைய என்ன தம்முக்கு போயிடுவோம்பா ஆப்ஷன்.
உம் அதா நல்லா இருக்கு
ஆமா முழுசா ரெண்டு பச்ச மிளகா. அத எண்ணெ ஊத்திட்டு சோம்பு இந்த பட்ட கிராம்பு எல்லா அதுக்கு என்னன்ன ஸ்பைசிஸ் தேவ அத ஓல்டு் ஸ்பைசிஸ் போட்டிருவே எண்ணெயிலயே. ஆ அதெல்லா போட்டுட்டு. வெங்காய தக்காளி ஆ பச்ச மிளகா இதெல்லா போட்டு நல்லா. ஆ கோல்டன் ஃரை ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணு அந்த அளவுக்கு கூடுவே அதுக்கப்புறம் தக்காளி பச்ச மிளகா. சிக்கன் கழுவி எடுத்து. நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு அது வாஷ் பண்ணி எடுத்துங்கிற சிக்கன் போட்டுட்டு நல்லா. அதுலயே உப்பு என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு மஞ்சள் தூள் ஆ சில்லி பவுட்ரு அதெல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு. அதுக்கு மேல இஞ்சி. பூண்டு பேஸ்ட்ட் வேணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா சில்லி பவுட்ரு. அ கொத்தமல்லி புதினா. தயிரூ இதெல்லாமே சேர்த். கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுருவோ அப்படியே. தட்டு மூடிட்டு நல்லா கொஞ்ச குக் குக் ஆனா அப்புறமா தட்ட எடுத்துட்டு அத இது பார்த்துட்டு கொஞ்ச மசாலா இந்த எல்லா கொஞ்ச வேலைட்டா ஆனா உடனே அதில அரி சி போட்டு கலந்துட்டு தண்ணி எவ்வளவோ அளவு ஊத்திட்டு லெமன் ஒண்ணு புழிஞ்சி விட்டுருவோப்பா. புழுஞ்சி விட்டு. அப்படியே மூடி வச்சிட்டு இறக்கு போது அப்படியே நெய் ஊதிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்மளுக்கு இவளளோ வேணுமோ அப்படியே இறக் இருக்குனா நல்லா இருக்கும்ப்பா தம் பிரியாணி
உம் நா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குறே நா இவ்ளோ எஃபெக்ட் விட்டு போட்டு பண்ணதில்ல ஆனா சும்மா நார்மலா நம்ம குக்கர்ல பிரியாணி பண் நா எல்லாமே டக்கு டக்குன்னு கொஞ்ச ஃபாஸ்ட்டாவே பண்ணி முடிச்சிருவே
அதுல ஆமா ஃபாஸ்ட்டா தா ஆகும்ப்பா இது இதுல நம்ம எப்படி வேணுமோ அந்த பதத்துல எடுக்கலா தம் கட்டுறது அது எது ஒரு டேஸ்ட்ட் கு குக்கர் தா நாங்களு முன்னாடி எனக்கு தெரியாது எனக்கு தான் பண்ணுறதே தெரியாது அப்புறம் அப்புறம் கத்துக்குந்தா அப்புறம் அத விட்டுட்டு இதுக்கு வந்துட்டே நா ஃபுல்லா மாறிட்டே
அதா நல்லது நம்ம நார்மலா பண்றப்ப அந்த அரிசியோட குவாடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு குக்கர்ல பண்ணா அந்த மாதிரி குவாட்டி இருக்காது நினை
ஆமா ஆமா ஆமா ஆமா இதுல அப்படியே ஓட்டி வரும் கொஞ்சோ நம்ம செய்யு போது அதுல அப்படியே எவ்வளவு போடுறோமோ அவ்ளோ இருக்கிற மாரி இருக்கு நீங்க இது வோ ட்ரை பண்ணு ரொம்ப கஷ்டல்லா ஒண்ணு தெரியாது பா பாத்திரத்துல செய்றது எனக்கு அப்டியே அந்த அதுக்கு பிரியாணி நா அந்த இது வச்சு அது செய்யதுனாவே அவ்ளோ பிடிக்கு எனக்கு அந்த இது அதனால விரும்பி நா செய்வே அந்த பாத்திர மாரி வரு இல்லையா அது வச்சிட்டு அதெல்லா புல்லா போட்டு வணக்கிட்டு செய்யவே ஒரு மாதிரி நல்லாருக்கு அது அதனால இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து செய்வே நான ஓரளவுக்கு
ம் எனக்கு புடிக்கு அப்டி பண்றது ஆனா வந்துட்டு எனக்கு அது பண்றதுன்னா ப்ரச்ச ப்ரச்சின இல்ல அ ஹெல்க்கு யாராச்சு இருந்தாங்கன்னா பண்ணலா ஆனா வந்துட்டு யாரு இருக்க மாட்டாங் ந அது நம்மளே பண்ற மாரி இருக்கு அதனால நா மேக்சிமம் அத ட்ரை பண்றே ம் ஆமா
ந ஏ பஸ் பசங்க நீங்களாமா நீங்களு ஹஸ்பண்ட் மட்டுமா
நானா ஹஸ்பண்ட் மாமியர் மூணு பேர் இரு
ஆஹா ஓகே ஓகே அதனால கஷ்டப் பர்றீங்க தனியா செய் அதா மாமியார் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங் இல்ல அதனால கொஞ்சோ கஷ் சொன்னா
ஆ தனியா
எங்களுக்கு கொஞ்சோ பழகி நா கூட தனியாதா ப்பா பழகிடுச்சு ஆனா பழகிரு அப்டியே போக போக பழகிடு நம்மதா செல்ஃப் தா நம்மளுக்கு எப்வுமே ஹெல்ஃப்பு அதனால நம்மளே செஞ்சு நம்மளே பழகிறணு நல்லா அதனால அப்டியே நானு செஞ்சிருவே என்னா வேணுமோ அப்டியே யோசிக்காம நான்வெஜ் பொருத்தவரையு கொஞ்சோ ஒய்ட் ரைஸ்தா செஞ்சிருவே ஆ வெஜ்ஜி வெரிக்க அவ அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேப்பா நானு வெஜ் எவ்ளோவ சரி யாரு விரும்பி சா சாப்பிட மாட்டாங்களா
உம்
டியே கொஞ்சோ இதுவா போவ
வெஜ் எனக்கே புடிக்காத நானே அதிகமா வெஜ்ல எதுவு செய்ய மாட்ட
ம் ம் நீங்க எங்க வெளியில எல்லா போனது இல்லையா
ம் கூ வெளிய எல்லா அதிகமா போ மாட்ட
ம் ம் போனா எல்லா மூணு பேரு ஒன்னா போவீங்களா
உம் அப்டியெல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரு தா போவோ ஒருஸ் அந்த மாதிரியெல்லா நாங்க போனதில்ல
ம் ம் லாங்க எல்லா எங்கயு போறது கிடையாது அதிகமா
ஆ அதெல்லா போ மாட்டோ கூட்டிட்டு போனதில்ல இது வரைக்கு
ஆ ஏ அப்டி நீங்க பிளான் பண்றது இல்லையா
அப்டி இல்ல அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரல இன்னு அதனால போகல
ம் ம் ஏன்னா இப்ப நக ஜாலியா சுத்திடலா நம்மளுக்கு கொழந்தைங்க எல்லா ஆயிடுச்சுன்னா அதெல்லா மெயின்டென் பண்ணி கூட்டினு போயி ரொம்ப சிரமோ அதுக்காக கேட்டே நானு சுத்துரா வடிக்க லைஃப் ஆ அ இப்ப என்ஜாய் பண்ணும்னா ஜாலியா பண்ணிடலா அதுக்கப்புறம்னா அது ரொம்ப கஷ்டோ நாங்கெல்லா அதுல இருந்தெல்லா வெளியே வன்துட்டோ ஆனா அவங்களு ஒரு தருணோ என்ஜாய் பண்றங்க அவங்களாலு நம்ம டைம் பாஸ்ஸு நல்லா ஜாலியா என்ஜாயா இருக்கூ தா ஓகே அதுவு ஒரு பக்கோ ஆனா எல்லா வாட்டியுன்றப்போ ஒரு சில
ஒங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷ்யோ அது ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருக்கூ கெளம்ப றது எல்லாமே ஓகேதா
கடுப்பாயிடுவோ ஒரு சில டைம் போம்போதெல்லா ஏதாச்சு இது பண்ணாவோ அடம் புடிச்சாவோ அதெல்லா வந்து நம்ளுக்கு இதுவாகு உம் அதனால இப்போ பண்ற வரைக்கூ நீங்க ஜாலியா சுத்துற வரைக்கூ சுத்திடுங்க எல்லா ப்ளேஸ் பிளாஸ் எல்லா முடிஞ்ச வரைக்கூ கவர் பண்ணி ட்ரிப்பு அது இதுன்ட்டெல்லா போதா இருந்தாக லோக்கல்லயே போய்ட்டு வருவீங்களா
உம் அதுவேன போயிட்டு வருவோ நாங்க அதிகமா எனக்கு கல்யாணோ முடிஞ்சு தெரிஞ்ச வரைக்கூ நா அதிகமா போனது ஹாஸ்பிட்டல் தா
அப்டியா
ஆரம்பத்துலருந்தே அதுதா அதிகமா போய்ருக்கே
ன்னா ஹாஸ்பிட்டல் போய்றது
சின்னதா முடிலனாலு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துறது அந்த மாரி போய்ட்ருக்கு இல்ல இப்ப அதிகமா போனது சொ ற்றோ தலமே எனக்கு
கோயிலு இதெல்லா
ஆ அது ஒரு ரெண்டு டைம் போய்ருக்கே அவ்ளோ தா இந்த ஒன் இயர்ல ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் போய்ருப்பே அவ் நாங்க ரெண்டு பேரு மே வந்து ட்டு அவுத்துக்கு அப்டி இல்ல
தைங்க ஆவத்துக்கு முன்னாடி கூட அவ்ளோ தா ஆ இவர் நெறைய கூட்டி போவாரு சினிமாவா இருக்கட்டூ சும்மா நாலூ அங்க இங்க அப்டியே போய்டுவோ கெளம்பி நெறைய இருக்க மாட்டோ வீட்ல கூட்டிட்டு போய்டுவாரு சும்மா நாலூ ரவுண்ட் அடிச்சுட்டேருப்பாரு கூட்டிட்டு போய்ட்டு அந்த மாரி சுத்தி பழக்கோ எனக்கெல்லா வீட்ல இருக்குறதுனாவே அவ்ளவா பிடிக்காது இப்ப கூட டைம் கெடைச்சாவே எங்கன்னா ரவுண்ட் போயிட்டு வரலாமானு கேப்பே நானு அந்த மாதிரி நானு ஏ பொண்ணு மேக்சிமம் அவரு மூணு பேரூ கெளம்பிடுவோ பையே ஏ கொஞ்சோ வரமாட்டா நீங்களே போய்ட்டு வந்துருங்க நாலு பேரு வண்டில ஆவா தில்லயா ஆனால நாங்க மூணு பேரு ப்ளான் பண்ணி போனுனா அப்டி போய்டுவோ அதனால இப்போதா அதெல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண முடியப்ப இதெல்லா ஒரு ஏஜ் அந்தந்த ஏஜ்ல அதல்லா அனுபவிச்சிர்னு மு